ஆ சொல்லுங்க தோழி
ஆ ஆமாங் கடைசி எக்ஸாம் எக்ஸாமு
இ நீங்க ரெக்கார்ட் எல்லாம் நீங்களே எழுதுவீங்களா இல்லா வெளியே குடுத்து எழுத எழுதி வாங்கி
ஆ ப்ரோ நா வெளிய குடுத்து தா ப்ரோ எழுதுவ நா எழுதுனா ரெக்கார்ட்டு ரெக்கார்டா இருக்காது ப்ரோ ந அ அசிங்க அசிங்கமா எழுதுவ தப்பு தப்பா ஆ வரும்
சீனியர் பச
ஆ அவங்கிட்ட அவங்கிட்ட பொண்ணு கிட்ட குடுத்துரு ப்ரோ கிளாஸ் கேல்ஸிட்ட குடுத்துருவேன் அவளும் போய் ஸ்ட்ராய்ட்டா போய் பேச மாட்டிக்குறா பாய்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது கிடையாது வேற ஒரு ஃபிரெண்டு கிட்ட குடுத்து த்து எனக்கு எழுதி சொல்லி கொடுத்துறா அப்டின்னு எனக்காண்டி வாங்கி எழுதி குடுத் துருவா ஆனா நான் பேசின காலேஜ்ல சத்தியம் சொல்றேன் இந்த ஸ்கூல்லயும் சரி காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட பேசினதே கிடையாது கடைசி பிரஞ்சு மூளைல உக்காந்துட்டு மூலையா அப்டியே இருக்க தெரியாம போறது வரது தெரியாம கேர்ள்ஸ்சுக்கு தெரியாம போயிட்டு போயிட்டு வந்துருவ நமக்கு அந்த குப்பு கொஞ்சம் இன்ட்ரோ விட்ட அதனால இந்த விஷயத்துல எத்துக்கிடையாது அதுலட்டிமா அக்காட்ட வீட்ல எங்க அக்கா இருக்கு அக்காட்ட குடுப்ப இல்லாட்டி பக்கத்து விட்டக்கா யார்ட்டயாது குடுத்து எழுதி வாங்கிருவ முன்ன அன்னிக்கி எக்ஸாம் அப்ப எப்டின்னா எக்ஸாமு நடந்துட்டு இருக்கும் ப்ரோ அந்த இது எனக்கு படிச்சது வராது அந்த பஸ் ட்டு ஆஸ்டாக்கு ஆமா அது எப்டியோ ஆ ப ம் ஆமா பஸ்ட் அரியர்
நாங்களாம் அப்டித்தான் நாங்க படிப்போம் ஒரு பத்து கோ பெரிய டாப்பிக்ஸ படிப் படிச்சுப்போம் வந்தாலும் வரலன்னாலும் அத எடுவோம் மொத்தம் அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க நாங்க பத்து படிச்சுட்டு போவோம் அதுல அட்லீஸ்ட் ரெண்டு வந்திருக்கும் மிச்சம் மூணு வந்திருக்காது இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கம்பிட்டா கிளியரா எடுத்துட்டு மிச்ச மூணுத்தயும் வந்து என்ன படிச்சோமோ அதை பெரிய டாப்பிக் எது பெரியடாபிகோ அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சுப்போம் ஏனாலும் சில பேர் வந்து நல்லா வே அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணது வரல வராதது எழுதுனா கூட சில பேர் மாக் போட்ருவாங்க ஆமா
ம் ஆ அதான் ஃப்ரோ அந்த பஸ்ட் இந்த கம்யூட்டர்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி ஓர இது ரிட்டனா எழுதணும் பஸ்ட் பேப்பர்ல எழுதி சைன் வாங்கணும் அந்த கோடிங்க என்ன வந்துட்டோ ரெண்டு கோடி ரெண்டு ரெண்டு இது து வரும் அந்த ரெண்டுமே பஸ்ட்டு எழுதணும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நா படிச்சது வந்திருக்காது என்ன பண்ணுவனா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கறவங்க யாரு ஹேஸ்டாக்கு இன்க்ளூடு அ ஐ என் டி அ அந்த அந்த பிள்ளையார் சுழியை போட்டுக்க வழக்கமா வர பிள்ளையார்ச்சுழிய போட்டு ஆ என்னா பண்ணும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்போ என் மைண்ட்ல ஓடும் சொல்லி அந்த மத்தவங்க பாத்து பாத்து மத்தவங்க முடிஞ்சத பாத்து பாத்து அது என்ன எழுது
உங்களுக்கு இந்த கோடிங் கூட எல்லாமே பேப்பர்லதான் எழுதுவீங்களா இதுல
பேப்பர்ல தான் எழுதுவேன் ஆ பஸ்ட்டு பேப்பர்ல எழுதி சைன் வாங்கிட்டு அதுக்கப்பறம் சிஸ்டம்ல போணும்
த அ அ அந்த இத இன்புட் ஆ ஆஹா புரியுது புரியுது புரியுது
அ ஸ்ட்ரைட்டா போ முடியாது நமக்கு பேப்பர் சைன் வாங்கிட்டு அப்றம் தான் நமக்கு கம்ப்யூட்டர் இந்த கம்யூட்டர் ஒக்காந்து போடு அப்டினு சொல்லுவாங்க ஆ அந்தப்ப எடுக்கதுறதுல என்னன்னா ப கூட ஒண்ணு பாப்பேன் ஹா ஒரு சில தெரிய மேம் மாறி தெரியாம பாத்த பாத் பாத் பாத் பாத்து எழுதுவே ஆனா எனக்கு வந்தக்குறதும் அவனுக்கு வந்தக்குறதும் ஒண்ணு கடையாது ரெண்டுமே வேற வேற இருந்தாலும் பாத்து எழுதுவே ஏன்னா ஏதாவது எழுதுவேன் ஒண்ணுமே தெரலனா ஏதாது எழுதியாது வக்கணுமே அ அ அப்டின்றதுக்காண்டி என்ன அங்க இருக்கோ அத போட்டு எழுதுவேன் அப்டின்னு கீழ ஒருத்த பக்கத்துல உக்காரனா ஒருத்த வந்து ஒ ரெண்டு லைன் பாத்து எழுதுறனா அத சீக்கிரமா அவனுக்கு நல்லா படிச்சுது சீக்கிரோ மறந்து போய்ரு வேற ஒருத்தன் வருவியான் மறுபடி பக்கத்து ஒக்காந்துகுவான் அவ
ஆமா ஒவ்வொருத்த சிஸ்டம் முடிச்சுட்டு அடுத்து வேற ஒருத்த வந்து போயிட்டே இருப்பாங்க கரெக்ட் ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு தா வச்சுருப்பாங்க
ம் இப்ப நான் பாத்து பாத்து எழுதுனது வேற வேற ஆள் வேற வேற கூடா இன்றையில இப்ப பத்து கோடுக்கு என்னன்ன லைனு அது கூட என்றயீல இல்லல்ல பேச்சுல நா எழுதனுதுல இருக்கு
ஆ
ஆ மேம்ட்ட போய் குடுப்ப ரெண்டு ரெண்டு எழுதி குடுப்பேன் பாப்பாங்க ரீட் பண்ணுவாங்க பேப்பர் பாப்பாங்க என்னய பாப்பாங்க பேப்பர் பாப்பாங்க என்னய பாப்பாங்க என்னடா இது எனக்கு அப்டியே ஒரு மாறி ஆயி ஆ இது இஇல்லல்ல பத்து பத்து கோட்ல வறது எல்லாமே ரெண்டு ரெண்டு லைனா எழுதி வச்சுகுடா
ஓ அப்பனா நீங்க ஒருத்தருல்ல ஒருத்தரோட கோட்ஸ்சும் எழுதல ஒருத்த பஸ்ட் அங்க ஒருத்த வரன்னா அவ வந்து பாத்து ரெண்டு லைனு அடுத்து வந்து ரெண்டு லைனு மாத்தி
ஆமா ஏன்னா ஆள் மாறிட்டே இருக்கே அத பக்கத்து ஒக்காந்தவன் நா ஆமா எழுதுறது ஒரு அர மண் நேரம் அப்டியே உக்காந்துரு ஒன் ஹவர் எக்ஸாம்னா ஒன்ற மண்நேரம் எக்ஸாம்னா உம்
அதுக்கு அஞ்சு நிமிசம் ஆகும் அத பாத்து பாத்து எழுதுறத்துக்கு அர மண் நேரம் ஆயிடும்
ஆமா அப்ப கோடு மாறிக்கிட்டே இருக்கு அவங்க பேப்பர் பாப்பாங்க என்னய பாப்பாங்க பேப்பர் பாப்பாங்க என்னய பாப்பாங்க பேப்பரக நீ ஏத இதா டக்குனு சைன போட்டு ஆமா எழுதிட்டு மேம்மு பாத்து போய் சொன்னா டக்குன்னு சைன போட்டு நீ என்னமோ பண்ணு இத போட்டா வர்ராதுன்னு தெரியும் தயவு செச்சு எதாது பண்ணுப்போ அப்டின்ட்டு டக்கனு ஓக்கார வச்சுருவாங்க ரெண்டுமே எழுதல
ஆ
கம்யூட்டர்ல ஓக்கார வச்சுருவாங்க ஆ என்ன இன்னா பஸ்ட்டு ஒண்ணு பாத்து பாத்து என்ன என்னன்ன எழுதுனனோ நேர்மயா அப்போ எறறுதா வரும் எறறுதா
மத்த சப்ஜெக்டுல வந்து நம்ம வந்து மத்தவங்கள்து பாத்து எழுதறப்போ பிரச்சன வராது ஏன்னா அந்த கோடிங்ல வந்து டிஃப்ரெண்ட் பத்து பேர் ஒரே லைன்ல எழுதுனா கூட அது வந்து டிஃப்ரெண்ட் ஏறர் காமிக்காது அதுதா அங்க ளமே ஏன மத்த டிஸிட்ஸ் மேஸங்க வந்து மத்த வ எப் எழுதிலா ஒரே ரிசல்ட்டு எல்லாமே ஒரே இதுதா பட் ஆனா இங்க வந்து கப்பு அந்த இன்டீரரு ஆமாஅப்மா வந்து அ என்னது இது அலைமன்ட்டு அப்புறமா நம்மக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம குடுக்குற இது ரன் பண்றது கம்பைல் பண்றதுல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவு போகு ஆனா ஒரே லைன்னுதா எழ்திருப்பாங்க இந்த சில டைம்ல வந்து ஒரு எஸ் மிஸ் ஆயிருக் இருக்குமக்ஷ இல்ல ஒரு கேப் மிஸ் ஆயிருக்கு
ம்
அந்த இதுக்கு மொத்தோ இரனுத்ரூபா போடணு மொத்தோ ஏனா ஒரு எஸ்ஸன்எஸ் ஆனதுக்கு கிட்டத்தட்ட நா நாப்பது லைன் அம்பது லைன் கோன்டு இருந்தா ஏழு லைன்னுக்கு எரர் காமிக்கு ஆனா ஒரே லைன்ல மட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண எரர் பிரிஸ்தா பட் ஆனா உங்களுக்கு தெரியாது இருக்கிற டைம் பதினச்சு நிமிஷந்தா ஒவ்வொரு முடிச்சுட்டேங்கனா அறுவது பேர் இருப்பாங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் டைம் மூணு மண் நேரோன் வச்சுக்கோங்க ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ மக்சிம அது ஒரு ஒன்றரை மண் நேரோ மூணு மண் நேரோ தா இருக்கு அதுல எல்லாரு எழுதுறப்போ இந்த சிஸ்டம்க்கு ஒரு சிஸ்டம்க்கு அஞ்சு ஆறு பேர்தா எழுத பண்ணுவோ ஆனா ஒருத்தரே உக்காந்து கிட்டத்தட்ட முக்கா மண்ரேரோ எழுதுவாங்க
ம் ம் அதா ப்ரோ அதா ஃபஸ்ட்டு நா எனக்கு என்ன அந்த நோட்பட்ல எடுத்துட்டு நோட்பட்ல பூரா அந்த என்ன என்ன எழுதிருக்கனோ அத நேர்மையா அத வந்து எழுதுற ஆ இன்புட் பண்ணுவே கா அந்தத அந்த நோட்பேட்ல இருக்கறத இன்புட் பண்ணுவே இதா வரு எரர்தா வரு என்ன பண்ணுவனா
சேரி
பக்கத்துல நா மறுபடியு அதே வேலயதா பாப்பே த்துல உனக்கு என்னடா வந்திருக்கு உனக்கு வந்து எனக்கு வந்துருக்காடா அப் போட்டோனே ஏனா ஆ வந்துருக்குடா அப்டினோன்னே ஒரே இது பக்கத்து ஏதோ அந்த ஸிஸ்டத்துல ஒரு மணி நேரமா உக்காந்து உக்காருவே பக்கத்துல உள்ளவங்களுக்கு வந்து வந்துருக்காது பக்கத்துல போடிங் போட ப பக்கத்துல உக்காந்துருப்பாங்க போடிங் போட்றதுங்கு அ கம்ப்யூட்டருல அப்போ அப்பயாச்சு ஒண்ணு சேரு தான் பாப்பே ஏ உனக்கு வந்துருக்கு எனக்கு வந்திருக்கா அப்டின்றது பாப்பே வராது சீக்கிரோ முடிச்சுட்டு போன்னா அடுத்தாள உக்காற அடுத்த ஆள் வருவாங்க அப்போ அப்போ வந்து ஒன்னு வந்துர்க்டா ஒன்னு அதாது ஒன்னு எழுதிட்டினா பாசு ரெண்டுமே ஃபெயிலானா ஃபெயிலு ஒன்னு ஒன்னு மட்டு கரெக்டானா பாஸ்னோன்னே என்ன பன்வே சரி ஓகேடா அப்புன்ட்டு ஆ ஆ இது ஆ அந்த ரவுண்ட்ஸ் வந்தட்டே இருப்பாங்க அந்த மமு யாரு பாக்றாங்லா இது பண்றாங்ளா பாத்துகிட்டே இருப்ப ஆனா அப்டியு அந்த மமியு மீறி அவ என்ன போட்ருக்கானோ அவ அந்த இத போட்ருவே நானு திடீர்னு பா தா அவ அவ ரன் பன்னது எரர் ப்ரோ அப்பன்டு டேய் ஒன்ன பாத்தாண்டா போட்ட ஒனக்கே ஏரர் வருதடா
ஆமா
எரர் வரு ஆ நானுன்ற ஒன்னு எனக்கு எரர் வரு என்னா பண்ணுவாங்க மேம் வந்துர்வாங்க என்ன பன்னீட்ருக்கீங்க அப்டிம்பா ஆ மேம் எறர் வருது பாத்திங்கனா மேம் என்னா எறன்ன அவுங்ளே பாப்பாங்க அப்ப இந்த எடத்துல கரெக்டா இந்த ஒரு ரெண்டு எரர்ரூ கரெக்டா அந்த கமாவோ சீயோ மிஸ் ஆயிருக்கு அதா இப்ப என்னன்னா என்னையு பாப்பாங்க ஆ அதா கமாவு சீயு எறரூ வருது தம்பி இது கமா சீ வரூ சொல்றாங்க இப்ப என்னன்னா என்னையு பாப்பாங்க எனக்கு அதே கம்மாவூ சி யூ எறர் வரு தம்பி என்னப்பா ரெண்டு பேத்துக்கு ஒரே ஏறர் வருது அப்டிகேப்பாரு அப்ப நா சொல்லுவ மேம் கோ இன்சிடென்ட் மேம் இத கண்டிப்பா சொன் உண்மைல சொன்னே நானு ஒரு ஒரு இதுல ரெண்டு பேத்துக்கு ஒரே ஏறரு பாத்து எழுதி மாட்டிக்கிட்டே ஆனா ரெண்டுதுக்கு ஒரே ஏறரு எப்டி சொன்னா மேம் அ கோ இன்சிடென்ட் மேம் அப்டின்ட்டே ஆ கோ இன்சிடெட் வருது எல்லார்க்கு அப்டின்ட்டாங்
அ அத சில டைம் நாங்க என்ன பன்னுவோ இப்போ எறர் வந்தா ஐ மீன் அவுட்புட் தெரிஞ்சிடு இல்லயா நம்ளுக்கு வந்து ஃபுல்லா அதுகப் அவுட்பட் வர வைக்கிறதுக்கு லைன்ஸ் எழுத சொல்வாங்க டைம் நெருங்க நெருங்க அவ் அவுட்புட் வராதப்ப என்ன பண்ணுவோ அ கடைசில வந்து பிரிண்ட் போட்டு அந்த அவுட்புட் என்னவோ அத போட்டு உட்ருவோ கடைசில அது வரு
ஆ இது எடிட் மாரி பண்ணிடுறீங்க நீங்க அப்டியே
ஆமா அந்த லைன்ஸ்ல்லா உட்டுட்டு கீழ கடைசில வந்து பிரிண்ட்டு ஃப் இல்ல ஏதோ ஒன்னத்த போட்டு பிரிண்ட்னு குடுத்து அந்த வே நம்ம என்னாப் பண்ணுவோ அங்க என்னா அவுட்பட்டோ அத போட்டுனுவோமா ஆ எறர் வந்து அவுட்புட் வந்து ஒரு லைன் வரனு பட் ந வந்து நாலு லைன் வரு எறர் எறர் போட்டு அதுக்கப்றோ கடைசில்லந்து பிரிண்ட்ன்னு வந்துரு
ம் ம் இப்பிடிதா ப்ரோ
நியூமிரிகல்ச இதுல்ல்லா வரு இல்லயா அந்த என்னத ஒரு லைன் லைன்லா ஃபஸ்ட் ஒன்னு அதுக்கப்றமா ரெண்டு ரெண்டு லைனா அந்த மாரில்லா வர வைக்கற மாரில்லா போடுவாங்க இல்லயா அவுட்புட்டு நம்பர்ஸ்ல கோன்ஸ் அந்த பிரமிட் ஷேப் அ இதலா பண்ணணு டெப்னொசி சிக்வென்ஸு அதெல்லா வர வைப்பாங்க பாத்தீங்ளா கோடீங்கல்லா அதெல்லா பெரிய தொல்ல ஆமா
இப்டி ஒவ்வொரு இதுலயுமே ஆ ஒவ்வொரு ஒரு சிலது பிட்டு நா வந்து ஃபிரண்டு எனக்கு பிட் எழுத புடிக்காது கோடிங்கு
ஆ
அப்டி எப்டியோ ஒரு ரெண்டு மூணு பிட்ட ரெடி பன்னி எனக்கு ஒரு சில ஹெல்ப் பன்னுவாய்ங்க அ இதுல அப்ப அப்டியே பாஸ் பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்றது இதெல்லா முடிச்சிட்டே அப்டியே பிட் பிட் எழுதிபாஸ் பண்ணி அ
பேப்பர் சேசீங் இதெல்லா அ அதா நம்ம எழுதுர பேப்பர ஒத்தந்து வேற வங்களுக்கு கொடுத்து எழுத சொல்ட்டு நா அவுங்
ஆ அத மட்டு அந்த மாரிதா அந்த மாரிதா பண்ணி எழுதி இந்த மாரி எக்ஸாம்ல பண்ண முடியாது கொஞ்சோ கஷ்டோ ஆனா பிட்ட வச்சு எ ஏ ஆ ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிருக்கே சேஷிங்ல ஆ அ எக்ஸாம்ஸ் டைம்ல ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்டியோ இத பூரா கிளியர் பண்ட்டே அ ப்ராக்டிக்கல்ல பூரா கோடிங் வர பிராக்டிக்கல பூரா க்ளியர் பண்ணிட்டே இப்ப என்னன்னா பிசிக்ஸ்ல வர ப்ராஜக்ட்லா சரியான காமெடி என்னன்னா அ பிசிக்ஸ்ல வந்து இந்த போர்டு வந்து வா அவைங்கலே வச்சுருப்பாங்ங இந்த இதுருக்குல்ல பாக்சு இந்த ஸ்விட்ச் மார் ஆ அதா ஜென்ரேட்டர் ஆ அது நம்மதா வரணு அது நம்ம தா வாங்கணு அப்பரோ பின்னு அது நம்ம தா வாங்கணு செட்டு வந்து கடையில சொன்னாலே குடுத் ருவாங்ஙளா அது ஒரு நூத்தம்பம்ப ரூவா முன்னூரூவா கிட்டருக்கூ அத காஸாக்கி போட்டு அந்த சிப்புல்லா வாங்கி ஆ ஒவ்வொன்னு என்னா என்னனே தெர்ல அ அந்த அந்த சப்ஜெக்ட்ல படோ வரயணு ஆன்டு கேக்காலே என்னா இன்புட்டு வருமோ அ ஆமா அந்த பட டோ வரையனு எப்டின்னா ஒரு முட்ட
அ
அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன முட்ட அதுல இருந்து ஒரு நாலு கம்பி வருது கோடு கோடா உள்ளூள போய் கனெக்ட் ஆகுது அது நாட்டுக்கட்டு அட்டுக்கட்டு சொல்லுவாங்க என்னானே புரியில கொயமையோ கொயமையு இது ஸ்பைடர் மேண்ணு வெப்பு வுட்ராரே அந்த மார்ருக்கு எனக்கு பாக்க போடுல வரஞ்சாங்க அந்த படத்த
து தே கோ கால் பண்றே இருங்க நா கூப்புறோ
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ